லோ வணக்கம்
வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கே
அ சார் இன்னிக்கு நம்ம என்ன தலைப்ப பேசலாம்னாக்க ரொம்ப ரொம்ப அ இப்போ ட்ரெண்ட்டுல இருக்கிற தலைப்பு அப்டின்னே சொல்லலா அதாவது செயற் கை நுண்ணறிவு ஏ ஐ ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ் இது வந்து மனிதர் களின் எதிர்கால நண்பனா இல்ல போட்டியாளரா இத பத்திதா சார் இன்னிக்கு பேசலாம்ன்ருக்கோ
ரொம்பவே நல்ல தலைப்புங்க இப்ப வந்து நடப்பு சூழ்நெலையெல்லா வச்சு பாக்கும்பொ ழுது இந்த தலைப்பு ரொம்ப ஒரு அவசியமான தலைப்பு கண்டிப்பா நல்லாவே பேசலா
சேரி சேரி சேரி அதாவது எளிமையா அ நம்ம சொல்லணு அப்டின்னாக்க செயல் செயற்க்கை நுண்ணறிவு அப்டின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்டிவிசியல் இண்ட்டலிஜென்ஸ்ச அது வந்து எப்டி இருக்கு ப்டின்னா நம்ம நெறைய எடங்கள்ல அத பயன்படுத்தறோம் ஸ் அதாவது சில சமயங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில ஒரு பகுதியாவே ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லி நம்ம சொல் லாம் நம்ம இப்போ இணையத்துல ஏதாவது ஒன்னு தேட்றோன்னு வச்சுக்கோங்களே அடுத்த சில நிமிஷ தியே அந்த பொருளோட விளம்பரங்கள் அது அது மாறியே அது பொருளோட டீட்டெயில்ஸ்சு எல்லாமே நமக்கு உடனே கிடைச்சிருது இவ்வளவு ஃபாஸ்ட்டா செயல்பட்றது நம்மளோட விருப்பங்கள புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்றது அதுதா அதோட பெரிய பிளஸ்சுன்னே சொல்லா லாம் இப்போ நீங்க உங்களோட கருத்துப்படி ஏ ஐ யோட நன்மைகள் என்னென்ன அப்டின்னு சொல்றீங்க
ஆ கண்டிப்பா முதல்ல பாத்தீங்கன்னா ஏ ஐ வந்து மனிதர்களோட நேரத்த ரொம்பவே மிச்சப்படுத்து ஒரு மனிதர் வந்து இப்போ பல நேர பல மணி நேரம் வந்து நீங்க செலவு பண்ணி ஒரு செயல் ல ஒரு டாஸ்க வந்து ஏ ஐ சில வினாடிகள்லயே செய்து குறிப்பா பாத்தீங்கன்னா கணக்கு போட்றது இந்த மாறி விஷயங்கள் எல்லா வந்து அ ஏ ஐ யூஸ் பண்றதுனால அதோட உத் உற்பத்தி திறன் வந்து ரொம்ப அதிகரிக்குது ரெண்டாவுதா மருத்துவ துறையில பாத்தீங்கன்னா ஏ ஐ வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்டின்னு சொல்லலா மருத் துவர்கள் வந்து ஒரு நோய வந்து கண்டறிவதற்கு ஏ ஐ வந்து உதவி செய்து இப்பப் குறி இப்ப ஒரு கேன்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நோய் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு டியூமரா இருக்கும் போதே கண்டுபுடிக் லாம் அப்டிங்கறத வந்து ஏ ஐ ம் வச்சு ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ரொபோட் டு வந்து ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு குடுத்துரும் இந்த மாறி வந்து அ ஒரு இந்த ட்யூமர் இருக்கு நீங்க வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளணும் அப்டின்னு சில நேரங்கள்ல வந்து இத வந்து மனிதர்களா லயே சிலதல்லா கண்டுபுடிக்க முடியாது அந்த மாரியான அந்த அறிகுறி இப்ப இந்த டியூமர் தா நா சொல்றே அது வந்து மனிதர்கள் வந்து லேட்டா கண்டுபுடிப்பாங்க இது வந்து முன்னாடியே வந்து சொல்லி நம்மால வந்து எச்சரிக் கை அஹ் ஊட்டுது ஊட்டுது அதனால வந்து நம்ம இந்த நோய்களை வந்து ஆரம்ப நிலையிலயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியு
கண்டிப்பா கண்டிப்பா சார் அதே மாரி அ இப்போ நீங்க ரெண்டு இதுப் பாயிண்டு சொல்லிட்டீங்க இப்ப மூணாவதா பாத்தீங்கன்னா இந்த கல்வி துறையில மாணவர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கு அதாவது கற்றல் அனுபவோ அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லிங்ளா மாணவர்களின் தெறம பலவீனோ அறிந்து அதுக்கேத்த மாரி பாடங்கள எப்டி சொல்லி தர்றது அப்டின்ற ஒ ரு திறம வந்து ஏ ஐ க்கு இருக்கு இது அதோடு மட்டும் இல்ல நா உங்கள தீஸீஸ் எதாவது பண் றாங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்டின்னாக்க அவுங்களுக்கு தேவயான தகவல் களை நொடி ணம் நொடி பொழுதுல வழங்குது அதனால அவுங்க வந்து தன்னுடை ய அஹ் வாழ்க்கையின் தன்னுடைய கரியர தன்னுடைய கல்விய வந்து இன்னும் நல்லா செழுப்பாக்கிக்கறதுக்கு வந்து அது உதவியா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகெலும்பு நாட்டின் முதுகெலும்பாக கருதக்கூடிய விவசாய துறை அதுல வந்து என்ன பண்ணுது அப்படின் பாத்தீங்கன்னா மழை எப்ப வரு இந்த எ இந்த மாரி செடியில இந்த மாரி பூச்சி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன ஆ அ மருந்து அத எப்படி அந்த பூச்சி தாக்குதலை தடுக்கிறது இந்த மாதிரி பூச்சி வர்றதுல்லா சான்சஸ் இருக்குன்ன அந்த சட்டலைட் மூலமா இன்பர்மேஷனை அது வந்து சேகரிச்சு எல்லாத்தையு முன்கூட்டியே சொல்லிடுது அத மாரி சொல்லும் போது அதுக்கேத்த மாரி நம்ம விளைச்சலை நம்மளோட அ பயிர்கள நம்ம மாத்தி பயிர் பண்ணும் பொழுது ஆ அதுக்கேத்த மாரி அதுக்குரிய பாதுகாப்பு குடுக்கும் பொழுது விளைச்சல் வந்து இன்னு நல்லா இரு க்கு செழிப்பா இருக்கு அதனால ஒரு எந்த ரீசன் இந்த காரணிகள் ல்லா வச்சு பாக்கும்போது ஏ ஐ வந்து ஒரு சிறந்த நண்பனாதா தோணுது ஆனா எல்லாத்துக்கும் மறுபக்கம் உண்டு இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏ ஐ யோட மறுபக்கம் என்னவா இருக்குனு
ஆமாங்க கண்டிப்பாவே இப்போ அதோட மறுபக்கோ அப்டின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து மனிதர் ளுக்கு வந்து போட்டியா மாறுமா இப்போ மனிதர்களுக்கு வந்து உதவிகரமா இருக்கிறதே தவிர மனிதர்கள் ளை மாற்றி அதுங்க வந்து இந்த உலகத்தில வந்து வந்துருமோ மனிதர்களுக்கு பதிலா வரு மனிதனே வேணா நா வந்து ஏ வச்சு ச செயற்கை நுண்ணறிவு வே வெச்சே செஞ்சுக்கிறே அப்படிங்கிற ஒ ஒரு ஆம் சூழ்நிலை வந்துருமோங்கிறதுதா இப்ப ரொம்ப வந்து எல்லாரு விவாதிச்சுட்ருக்காங்க இந்த பல நிறவு நிறுவனங்கள் நீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆ மனிதர்கள் செய்த வந்த வேலய வந்து ஆட்டோமேட்டிக்கா தானியக்கமா வந்து ஆம் மா மாற்றுறாங்க ஏ ஐ வச்சு மாத்துறாங்க நெறைய பேர் லே ஆஃப்ஸ் தட் இஸ் வந்து வேலைய வந்து அ அவ் வேலையிலிருந்து வந்து இது விடுவிக்கிறாங்க அது இது வந்து ஏ ஐ ரொம்ப பெரிய காரணமாக இருக்கு சம்பளத்தை கொறைக்க நோக்கமாக்கு அந்த அ தொழில் தொ நுட்ப ஆர்கனைசேஷன் வந் வந்து ஆ பணம் சேமிக்கனுதுக்குனா வந்து நம்ம சம்பளம் நெறையா குடுக்க முடியாது அதனால வந்து என்ன பண் ன்றாங்க ஏ ஐ வந்து வச்சு அந்த வேலையெல்லா செஞ்சுட்டு மனிதர்கள வந்து ஆ விட் இதில பண்றாங்க இது வந்து ஓரளவு கொஞ்சம் கா இதுதா வ க கொஞ்ச க கவனக்கு கவனத்திற்கு உள்ளான கொஞ்ச ஒரு கவலையான சூழல் அதுதா ஏற்படுத்தியிருக்கு அது மட்டு இல்லாம தரவு உள்ளீடு வாடிக்கையாளர் சேவை அப்பற சில வகைய இந்த கணக்கியல் பணியல்லா இல்லையா இதுக்கெல்லா வந்து ஏஐ வந்து ஏற்கனவே வந்து முக்கிய பங்கு வகிச்சுட்டு தா இருக்கு அதனால இப்போ இதெல்லா நடக்கறதுனால என்ன சொல்றாங்கன்னா சில பேர் வந்து வேலை வாய்ப்புகள் ஆ போயிடு நெறைய கிடைக்காது போறது மட்டு இல்லாம வேலை வாய்ப்புகள் வந்து குறையு அப்படின்னு வந்து ஆம் நறைய பேர் பயப்படுறாங்க ஆனா ஒரு வரலாற்ற வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொழில்நுட்ப புரட்சியு வந்து சில வேலகள கொறச்சாலு புதிய வேலை வாய்ப்புகள நறையவே உருவாக்கியது அப்டின்னு சொல்லலா நீங்க என்ன சொல்றீங்க
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா சார் நீங்க சொன்ன எல்லாமே வந்து நூத்துக்கு நூறு உண்ம தா அதாவது ஏ ஐக்குன்னு ஃபுல்லா நம்ம அதயே டிபெண்ட் பண்ணி இல்லாம தே வையானத வந்து நம்ம ஏ ஐ மூலமா கண்டிப்பா எடுத்துக்கதா வேணு அது எடுத்திங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில நம்ம காலத்தை காலத்தோடு சேந்து ஓடணு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அப்போ அப்போ நம்ப அ நம்மள வந்து அப்டேட்டடா வச்சுக்கணும்னா ஏ ஐ மூல ஏ யூஸ் பண்ணதா வேணு அதனால தேவையான சமயத்தில ஏ ஐ யோட ஹெல்ப்ப வாங்கிக்கிட்டு மத்த எல்லா த்துக்கு நம்மளோட சுய அறிவை பயன்படுத்தினா ஆ அது ரொம்ப நல்லாருக் கும் நெனைக்கிறே அதோட இல்ல ஆ ஏ ஐ எடுக்கிற முடிவுகள் வந்து எப் அப்பவு நியாயமானதாக இருக்கும் அப்டின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஏ ஐ க்கு அ உள்தரவு தர்றது அதாவது ஃபீட் பண்றதே வந்து மனிதர்கள் தா அதனால மனிதர்கள் கொடுக்கக் கூடிய தகவல்கள வெச்சுதா இன்னத இப் படி இப்படி என்னது அப்படின் சொல்லிட்டு ஏ ஐ முடிவெடுத்து நமக்கு ஒரு ஆ தீர்வு வழங்கு ஒரு முடிவ வழங்கு அந்த முடிவு கண்டிப்பா நியாயமானதா தா இருக்கு அப்டிங்கிற்து சொல்ல முடியாது மனிதர்களை விட சிறந்த ஒரு நியாயவாதி கள் இருக்க முடியாது அ அவுங்களுக்கு தா வந்து அந்த நிஜமான தோற்றம் நிஜமான நிலைப் பாடு என்னங்கற்து தெரியு அதனால தவறான தகவல்கள உள்ளிட்டோன் வெச்சுக்கோங்ளே அது அத பேஸ் பண்ணிதா வந்து கம்பேரு உன்னொரு இத இதோட அ ம் கம்பேர் பண்ணி அதுக்கு அதுக்கு ஏத்த மாரி முடிவு தரு சோ இப்போ தவறான தகவல் வந்து ரொம்ப அ ம் நல்லவங்க ரொம்ப ஒரு அ ஒரு எக்ஸாம்பில்க்கு அ ஓ ஏ இது ரொம்ப நல்லது இது இந்த பழோ நல்லது ஆஸ்மாக்கு அப்புடின் சொல்லி ஒரு தவறான ஒரு தகவல நம்ப தரும்போது அதையு அது உள்வாங்கிக்கு ஏன்னா அதுக்கு அ பகுத் தறியக் கூடிய திறமை கெடையாத் என்னடா இது இந்த பழத்துக்கு செல்லாது செ இ இதுவாகாதே அப்டின் சொல்லி பகுத்தறிவு கூடி ய அந்த மனிதனுடைய திறமை வந்து அதுக்கு கடையாது அதனால அத வந்து ரொம்ப அ ம் கெட்ட விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக் கிலா நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்லா ஏஐயே ஃபுல்லா யோஸ்ச்சிகிட்டு அதையே ஃபுல்லா அ அ நம்பிட்டு இல்லாம நம்பளுடைய அ உணர்ச்சிகள் நம்பளுடைய எண்ணங்கள் நம்பளுடைய திறமைகளுக்கு முன்னுரிமை குடுத்து ஏ ஏ ஐய நமக்கு துணையா வெச்சுக்கணு
கண்டிப்பாங்க இப்போ ஏ ஐ இப்ப நீங்க சொல்றத வெச்சு பாக்கும்போது என்ன தோணுதுன்னா எதிர்காலத்தில கண்டிப்பா வந்து ஏ ஐ வந்து வாழ்க்கையல்ல எல்லா துறைகளிலு இருக்க போகுது அது வந்து மாற்றுக்கருத்தே இல்ல இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவம் கல்வி போக்குவரத்து விவசாயம் தொழில் அறிவியல் ஆராய்ச்சி இந்த மாரி எல்லா துறைகளில் ஏகையோட அம் ஏகையோட பங்கீடுங்கிறது ரொம்ப அளப்பரியது ஆனா ஒரு விஷயத்த நம்ம வந்து நென வுல வெச்சுக்கொள்ள வேணு ஏஐ ட வந்து வேகோ இருக்லா கணக்கிடு திறன் வந்து நல்லாவே இருக்கலா தகவல்கள் உடனுக்குடன் சொல்லலா அந்த தகவல்கள் வந்து சரியாவே கூட இருக்லா தவறாவு இருக்கலா ஆனா மனிதர்கள் கிட்ட வந்து சில பு சிறப்புகள் இருக்கு அது ஏ ஐ கிட்ட கெடையாது பாத்தீங்கன்னா உணர்வுகள் இர இரக்கம் அன்பு படைப்பாற்றல் நெறிமுறைகள் ம் ம மனித நேயம் இதெல்லா வந்து கண்டிப்பாவே நீங்க ஏ ஐட்ட வந்து எதிர்பாக்க முடியாது இப்போ நா வந்து அ கொஞ்சு எனக்கு வந்து சோகம இருக்கு எனக்கு ஒரு ஆறுதல் தரணுனா நீங்க ஏ ஐ ட்ட போய்ட்டு பொலம்பலா ஆனா அது வந்து பதிலுக்கு நம்ம நமக்கு ஆறுதல் தருமானு கேட்டா கண்டிப்பா அத சொல்ல முடியு அது தராது ஸோ அதனால ஒரு இயந்திரம் பாத்தீங்கன்னா தகவல்கள வழங்கலா ஆனா ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு தரு அன்பை போல மனிதர்கள் மற்றொரு மனிதர்களி டம் காட்டும் உணர்ச்சிகள போ போல அதால தர முடியாது கண்டிப்பாகவே தர முடியாது என்ன பண்ணாலு அ வந்து மனித சிலதல்லா பாத்தீங்கன்னா சிலதல்லா மனிதர்கள் எல்லா ப அந்த மாரி ஒரு நிலைமை எப்போவ்மே இருக்க தா செய்யுது அதனால தா சொல்றோ ஏ ஐ வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு மனிதன வந்து இப்போ ஒ ஒ இது கண்டிப்பாவே வே ணுமே தவிர எல்லாத்துக்கு ஏ ஐய வந்து ஆ ஏ ஐ மட்டுமே ஹதி என்ற சூழ்நிலை இருக்க கூடாது அப்டீனு
ஆமா ஆமா ஆமா அத்னால் தா ஏ ஐ வந்து நம்ம முழுசா அ அதையே நம்பி பயன் படுத்தாம அத புரிஞ்சுக்கணு அது ஒரு இயந்திரம் தா அப்பின் நமக்கு உதவ வந்து ஒரு நண்பன் தா அப்புடீனு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய டெக்னாலஜி அது தரக்கூடிய விஷயங்கள நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண் ன்னிகிட்டு அதனுடன் இணைந்து வளர்வதுதான் நம்மளோட கடமையே தவிர்த்து அத வந்து நம்ம அ நம்பி வளர்வது வந்து அது சரியா வராது அதனாலதா தொழில்நுட்பத்தை வந்து கட்டுப்படுத்தும் மனிதன் வந்து வெற்றி பெறு வான் எப்பவுமே மனிதனுக்கு கீழ தா தொழில்நுட்போ இருக்கணு அத வந்து அவ கட்டுப்படுத்தக்கூடியவனா இ ருக்கணு தொழில்நுட்பத்தை கண்டு அஞ்சும் மனிதன் பின்ன டைந்து விடுவான் அதாவது அத ஐயோ என்னடா இவ்வளவு சொல்றாங்கலே ஏ ஐ ன்னா நம்ம நம்மள விட நெறைய சொல்லிடுமோ அப்டின்னு என்ன நிமிஷத்தில மனுஷன் நெனைக்க ஆரம்பிக்கிறானோ அன் னிக்கே அவ பின்னடைய ஆரம்பிச்சிட்டானு அர்த்தோ அதனால நம்ம வந்து ஒ ஏ ஐ ய ஒரு நல்ல நண்பனா தேவை கேற்றதை வாங்கிகொள்ள பயன்படுத்திக் கொண்டு அதுக்கப்புறோ நம்மளுடைய சுய சிந்தனையோடு வாழ்ந்தால் நம்ம முன்னேறலா அப்டின்னு சொல்லி என்னுடைய உரைவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்
கண்டிப்பா நன்றி